ஹலோ ஹலோ சிஸ் டர் கேக்குதா ஆ கேக்குது சிஸ்டர் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானுமே நல்லா இருக்கே எப்டி போச்சி இன்னைக்கு பொழுது எ எப்படிலா போச்சு
ம் நல்லாவே போச்சு சிஸ்டர் என்ன காலையில எழுந்துச்சு எப்பவும் போல ஹஸ்பண்ட கெளப்பறதுக்கே கால்ல சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதா இருக்கு நைட்டு தூங்க லேட்டாயிருது இருந்தாலும் நம்ம எழுந்துச்சு டீ போடணும்ல டீ போட்டு அதுவு நா எந்திரிக்கையில என் பொண்ணும் சேந்து எந்திரிச்சுறா அவங்கள வச்சுக்கிட்டே டீ போட்டு அந்த வேலகளை முடிச்சுட்டு டீ குடிச்சுட்டு அதுக்கப்புற கொஞ்ச நேர ஃப்ரீயா இருப்பே சிஸ்டர் கொஞ்ச நேர உக்காந்துருப்பே அதுக்கப்புற மறுபடியு கால சாப்பாடு செய்யணும் ஹஸ்பண்ட் காலையில சாப்புட மாட்டாங்க சோ அவங்கள அனுப்பிட்டு அனுப்பிட்டு கால சாப்பாடு செய்வே பெரிய பொண்ணு எந்திச்சி அப்போ தான் பிரஷ் பண்ணி டீ குடிச்சிருப்பா அவளுக்கு கால சாப்பாடு செஞ்சுட்டு அவள குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புற அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவள ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் நான்தா விடணும் நடந்தே பக்கத்துல கூட்டு போய் விட்ருலா பத்தரைக்கு தா அங்க போறா ஏ இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இப்போ அதிகமா வர்றது இல்ல வேற வேற ஸ்கூல் இப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல் நெறய சேத்துறாங்க பால்வாடியில தா படிக்கிறா பாப்பா பால்வாடிலயே இப்ப எல் கே ஜி யூ கே ஜி அட்மிஷன் போட்டு நடக்குது
ஆஹ் ஹா
ஆஹ் அதனால வந்துட்டு எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல் போயிட்றாங்களா ஒரு வருஷ்ஷோ வர்றாங்க அதுக்கப்றோம் கொ ஞ்சோ யூ கே ஜிக்கெல்லா வந்துட்டு அந்த வயசு வரையில பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேத்துற்றாங்க நர்சரி கவர்மெண்ட் ஸ்கூல் கூல் இது எப்டின்னா ஸ்கூலுக்குள்ளயே இருக்கு பால்வாடி அந்த மாரி கட்டியிருக்காங்க தனியா இல்லாம கவுர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள இருக்கு சோ எல் கே ஜி யூ கே ஜி முடிஞ்சு அவுங்களே அங்யே அட்மிஷ் தூக்கி போட்டு அப்டியே அதே ஸ்கூலுக்கு கண்டினியூஸா போற மாதிரி ஆஹ் அந்த மா அந்த மாதிரி இருக்கு எய்த் வரைக்குமோ நைன்த் து வரைக்கு இருக்கு சோ அதுக்கப்பறம்
அப்ப நம்ம அப்ப நம்ம பழகுறது பால்வாடிலயே பழகிட்டு
பழகிட்டு அப்டியே ஆஹ் அவளுக் க்கும் கொஞ்சம் பயம் இருக்காது இந்த ஸ்கூல்ல தா நம்ம படிக்கிறோ ஒரு பழக்கோ வந்துரோ
ஆஹ் சூப்பர் அது நல்லதுதா இப்ப இங்கெல்லா பால இங்கெல்லா பால்வாடி இருக்கு கான தனியா இருக்கு என் பைனெலா கூப்ட்டு என் பையனெல்லா கூப்டுட்டே இருந்தாங் ன்னானு இவ போ மாட்டேன்னு சொல்லிட்டா பால் வாடிக்கெல்லா போ மாட்டான் அப்டின்னு சொல்லி டா அதுக்கப்புறமா இங்கே ஸ்கூல்லே சேர்த்து விட்டுச்சு ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மீடியத்துல வந்து நா ஒர்க் பண்ணே அப்ப என்னாச்சுன்னா அங்க வருவா குட்டி தேனா இருக்கும்போது என் கூட வந்துட்டு இந்த அங்க கும்ல சின்னவனா அப்போ அங்க போய் உக்காந்துகிடுவா சின்ன வயசுலயே ஒரு ரெண்டு வயசுலயல்லா வந்துருவா
உம் ஆமா நீங்க போனீங்கன்னா அப்புறம் உங்க பின்னாடியே வர்றதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல அவ பயப்படாம இருக்க உஹம்
அ குட்டி பையனா இருந்துட்டு பேக்கையும் போட்டுட்டு வருவா வந்து உக்காண்டு ஸ்லேட்ல கெ கிரிக்கிக்கிட்டே இருப்பா ஆனால் அப்போ இருந்துதிவ ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுனால அதுக்கப்புறம் நா இங்கிலீஷ் மீடியத்துக்கு விட்டதுக்கு அப்புறோ ஆ நா வந்து அத் கப்றோ கொஞ்ச நாளா ஸ்டாப் பண்ணியிருந்தே போகல ஆனா அவன் ஸ்கூலுக்கு தானாவே போயிட்டா எனா இத்தனைக்கு வேற பிராஞ்சு தா அவ போய் பழகுனதுனால
ம் ம்
டி தா விடுவ நா கூர ஒரு நாள் கூட இருக்றனேனு சொன்னாலும் சரி வெரட் டி விட்டுருவா நீ போ போ போன்னு சொல்லி
பரவால்ல உண்மயாவே ல்ல பசங்க வந்துட்டு அந்த மாரி பழகிக்றது நல்லதுதானே
அது மாரி எல்லா கத்துக்கிட்டுதா ஸ்கூலுக்கே போறானே ஆனா ஆவன்னாலந்து ஏ பி சி டி அப்புறம் க்கு ங்கு இதெல்லாமே கத்துக்கிட்டு தான் அவன் ஃப்ரிக்கேஜிக்கே போறா
சூப்பர் சிஸ்டர் ஆஹ் ஏன்னா நீங்க நீங்க வந்துட்டு அதுதா உங்க பையனுக்கு நீங்க வந்துட்டு சொல்லிக் குடுக் க்றதுக்கு சொல்லிக் குடுக்கறிறதுனால வந்து இன்னு கொஞ்சோ நீங்களும் டீச்சர் சோ அவனுக் இன்னு கொஞ்சோ ஈஸியா இருக்கு இல்லையா ஏன் பொண்ணுக்குலா அப்டி கெடையாது இப்ப நான் வந்து சொல்லி குடுக் பே நல்லா நா நல்லா படிப்பேன் சிஸ்டர் எல்லாத்துலயுமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிதா நம்மல்லா ஆனா என் பொண்ணு ஏன்ட்ட படிக்க மாட்டா அது சொல்றோல்ல எனக்கு பயோ இல்ல அப்டி இருக்கே எப்டி படிப்பா என்ட்ட
அம்மாங்கறப்போ அம்மான்னு வர்றப்போ
உம் விளாடிட்டு ஆஹ் அதுதா நானே வெளியிலதா இப்ப சமளாம் டியூஷன் அனுப்பனு அப்டின்னு சொல்லிட்டுருப்பே
நீங்க என்ன பண்ணனுனா நா அங்க வந்து என்ன பண்றன்னா போர்டு வாங்கி வச்சிருக்கே சிஸ்டர் இந்த பிளாக் போர்டு இப்ப கடைலல்லா விக்குதுல்ல
ஆமா அவுங்க சைஸ்க்கு சின்னமா அந்த மார் தானே
அதுனல்லா பெருசா இருந்துருக்கு அதுல நெறையவே எழுதி போடலா
இல்ல அவுங்க வந்து அவுங்க நின்னு எழுதுற மாதிரியா எப்டின்னு கேக்குறே
ஏ பைய வந்து சேர்க்கு மேல நின்னாதா அதுல எழுதலா அந்த மாதிரி அத நா வந்து அவனுக்கு எட்ற மாதிரி கொழுவி போட்டுருவே அது எப்டின்னா அதுலயே நா ஏபிசிடிலருந்து ஆனா ஆவன்னா க்கு இங்கு அதுக்கப்பறோ அந்த கானா நானா சவுன்டு அதுக்கப்பறோ காவன்னா அதெல்லா அவங்களுக்கு இன்னு யு கே ஜி ல வரல கீ கீ இது எல்லாமே கத்துக் க வச்சுட்டே அது எல்லாமே அவங்களுக்கு பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல தா வரு ஆனா அந்த பாடங்களையு சேத்து நா போடுல ஒரு நாளைக்கு ஒரு எழுத் இப்ப கீனானா அதுல ஈனா சத்தம் ப்ளஸ் ஈ க்கி அப்டிதானே அப்டிங்கிறப்போ ஒரு நாளைக்கு க்கு ஒரு எழுத்து அப்டி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இந்த இஅன்னா சத் கீ என்னா நீ என்னா சீ என்னா அந்த மாரி எழுத்து வரயு நா கத்துக்க வச்சுட்டே அப்டிங்கிறப்போ அ ஆ அப்டிங்கிறப்போ அவனுக்கு நல்ல தரவாயிடுச்சு கிளாஸ்லே அவ சொல்லுவா எங்க இன்னைக்கு தா போயிருக்கா அவ சொல்ல போனா இந்த டேம் இந்த இயர் ஆரம்ப பிச்சு ஒரு நாள் தா ஸ்கூல் போனா அதுக்கப்பறோ போல ஹாஸ்பிட்டல் தா
ஆ ஆமா சொன்னீங்கல்ல
ஆமா இன்னைக்கு தா ஸ்கூல் போனா அப் இப்போ வந்து அங்க ஸ்கூல போய் வந்து படிச்சிருக்கா புக்குல எல்லாத்தயுமே படிச்சுட்டா இப்போ மிஸ் வந்து கை
சரியான ஷாக்கா இருந்திருக்கு அந்த மிஸ்கு என்னடா இந்த பய ஸ்கூலுக்கே வரல
ஏகிட்டே கேட்டாங்க ஏகூட தா ஒர்க் பண்றாங்க அப்ப ஏகிட்ட கேட்டாங்க அக்கா அந்த எ பைய பேர சொல்லி நல்லா புக்குல எல்லாமே படிக்கிறா ஸ்கூலுக்கே வரலயே எப்டி ஹாஸ்பிட்டல தானே இருந்த அப்டின்னு சொல்லிட்டு அப்ப நா சொன்னே டிஸ்சார்ஜ் ஆயி வந் மறுநாள் ஒரு வார ரெஸ்ட் எடுத்தான்லே அந்த கேப்ல தா படிச்சிருது எல்லாமே அவ மிஸ் நடத்தாத பாடங்கள கூட கத்துக்கிட்டு
கத்துக்கிட்டா
இப்ப எ நா ஒண்ணுதா சொல்லி் குடுத்தே இப்ப ஏ டி னா அட் அப்டின்னு அவங்க அதுல வரு அவனே அதுக்கப்பறோ ஏ எம் ஆம் ஏ எ என் ஆன் அவனே சொல்லி அவனாவே படிச்சுக்கிட்டா ஒரு எழுத்து சொல்லிகுடுத்து விட அவனாவே பிக்கப் ஆயி அந்த மாரி இது எல்லாமே படிக்க ஆரம்
அதுதா சொல்றேன்ல சிஸ்டர் இப்ப இருக்கோ பசங்க கிட்ட வந்துட்டு நெறைய டேலண்ட் இருக்கு நமக்கு கிட்ட இல்லாத நெறைய விஷயங்கள் இப்பவே அவங்களுக்கு இருக்கு அத நம்ம தா வந்து தூண்டி விடணு வேற ஒண்ணுமே கிடயாது இந்த ஒரு விஷயோ உனக்கு அதுவு இல்லாம அவங்களுக்கு அது பிடிக்கு நம்மளா ளே அவங்கள நம்ப வக்கணு நானே ஏ பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ உனக்கு வந்து டிராயிங் சூப்பரா வரை னுவமா நல்லா பண்ணுவோமா அப்டின்னு சொல்லுவே அதே மாரி டான்ஸ் சொல்லிட்டு நான் நல்லா டான்ஸ் பண்ணுவே எனக்கு டான்ஸ்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால வந்துட்டு என்னோட பாப்பாவு ஆடணு பண்ணணு ன்டு நா சொல்லுவே அப்டிதா இங்க வந்துட்டு ஏ பொண்ணு படிக்கிற ஸ்கூல் வந்துட்டு அவ எல் கே ஜி இப்ப யு கே ஜி போறா எல் கே ஜி படி கிலயே வந்துட்டு நூற்றாண்டு விழா நூறு வருஷ ஆச்சு அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அது கரெக்டா இவ இவ போற வருஷ நூறாவது ஆண்டு விழா வைக்கிறாங்க பழைய பழைய ஸ்டூடென்ஸ்ல்லா வர்றாங்க வயசான டீச்சர்ஸ்ல்லா வர்றாங்க அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அதுல வந்து இந்த மேடம் வந்து பெர்பார்ம் பண்ணாங்க டான்ஸ் ஆடுனாங்க அப்பவே எல் கே ஜி லயே டான்ஸ் ஆடுனாங்க பூ பூக்கு ஓசை அப்டின்ற ஒரு பாட்டுக்கு வந்துட்டு உங்க எல் கே ஜி லயே மேடம் டான்ஸ் ஆன்னாகளா சோ நா இப்பவுமே பாப்பாட்ட சொல்லிட்டு இருப்ப நல்லா டான்ஸ் பண்ற சூப்பரா இருக்கு நீதா அதுலயே சூப்பர அந்தமாரி இப்ப இன்னும் நல்லா பண்றா அதுதான் இப்போ இப்போ நிறைய அவள்ட மாற்றங்கள் தெரியுது டிவில இல்ல ஏதாவது ஒரு பாட்டு பாக்றா அப்படின்னா அதே மாதிரி அவ ட்ரை பண்றா நம்மள டிவியே பாக்க விட மாட்றா நீங்க என்னய பாருங்க நா ஆட்ரல அந்த பாட்டுக்கு நீங்க ஏன் டிவியே பாக்குறீங்க அஹ நீங்க என்னைய பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவ அத பாத்து பாத்து ஆடுறா நமக்கே ஸாக்கா இருக்கு பரவாலியே இவ்ளோ நல்லா பண்றாளே அப்படின்னு
சூப்பர் சூப்பர் சில கொழந்தை குந்தைங்க நல்ல கண்டிப்பா நம்ம வந்து அவுங்கள என்கரேஜ் பண்ணாலே அதுவே பெரியது இப்ப ஏன் பையனே சொல்ல பாாத்தீங்களா நா சொல்லுவே அவுங் அவுங்க மிஸ்ஸு வந்து நீட்டா இருக்கு அவுங்க நோட்ல எழுதி விடுவாங்க நீட்னஸ் அண்டு குட்ன்னு சொல்லி அப்டி அப்ப நா சொல்லுவே பாத்தியா நீட்டா இருக்கறனால தான் நீட்டுன்னு போடுறாங்கன்னு மறுநாள் உக்காந்து அப்படி மெதுவா ஒரு ஒரு எழுத்தையா பாத்து பாத்து நீட் டா எழுதுறான் அப்பதான் மிஸ் வந்து ஸ்டார் வந்து ஃபைவ் ஸ்டார் போடுவாங்க அப்படிங்குற இத வச்சுட்டு ஆமா நல்ல படிச்சா ஃபர்ஸ்ட் மார்க் வரும்னு
ஆஹ் ஹ இன்னைக்கு நா அப்படிதான் இன்னைக்கு ஸ்கூல் போனப்பதான் இப்ப ஒரு ரெண்டு நாள் லீவ் விட்டு போறாங்களா ஒரே அழுக பொண்ணு உம்அ என்ன அழுக அப்படின்னா யாரோ ஒரு டீச்சர் வரலையா ஸோ அதனால வந்து ஒன்னாங் கிளாஸ் பிள்ளைங்களையும் சேர்த்து யூகேஜியோட உக்கார வச்சுட்டாங்க என் பொண்ணுக்கு வந்துட்டு என் பொண்ணு கிளாஸ் பிள்ளைங்க மட்டும் தான் இருக்கணும் வேற யாரும் சேர்ந்து வந்தா பிடிக்காது மிஸ் வந்து அவங்களே ஏன்னா அந்த அவுங்க மிஸ் மிஸ் வந்து இவ பக்கத்திலே இருக்க மாட்டாங்கல்ல அவுங்களையும் பாத்துக்கணும்ல அழுதுட்டா எதுக்கு அழுகுறன்னு கே ட்டாங்க இந்த காரணத்த சொன்னா அவுங்க மிஸ்ட்ட சொல்ற அவுங்க மிஸ் சிரிக்கிறாங்க நீ எப் பக்கத்துலே உக்காந்துக்கோ அப்படின்ட்டு அவளுக்கு மட்டும் ஒரு சேர் பக்கத்துல போட்டு உக்கார வச்சிருந்தாங்க அப்புறம் வா எழு எழுதலாம் அப்படின்ட்டு நோட் எடுத்து கொடுத்து அப்புறம் பென்சி ல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தே எழுதுனா அப்ப மிஸ் என்கிட்ட சொன்னாங்க இப்ப சூப்பரா எழுதுறா உங்க பொண்ணு பாருங்க அப்டிண்டு ஸ்டார் குட்லாம் ருந்தா அந்த ஸ்டாரு குட்டெல்லாம் அவுங்க போட்டாத்தானே அவுங்க வந்துட்டு நம்ம மிஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி
கண்டிப்பா ஆமா இப்ப நா ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன்ல அது என்னாச்சுன்னா இப்ப நா வந்து நோட்ல ஃபுல்லா சைன் வைப் பேன் சைன் வச்சு அதுக்கப்புறம் வெரி குட் போட்டு ஸ்டார் எல்லாம் போட்டுவிடுவேன் புக்ல வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டிக் பண்ணா போதும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு டைம் கிடைக்காது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கிறதுனால ஆஹ் டைரியுமே நாம தான் எழுதி கொடுக் கணும் அப்போ என் கிளாஸில வந்து ஆமா டுவெண்ட்டி சிக்ஸ் பேரு இருபத்தாறு பேரு இருபத்தாறு பேருக்கும் டைரி எழுதனுன்னா நீங்க பா ருங்கள நா ஒரு மூணு சப்ஜெக்டாவது கொடுப்பேன் எல்லாத்துக்கு கும் உக்காந்து நா எழுதணும் நோட்டு சைன் வைக்கணும் புக் சைன் வைக்கணும் டூ லைன் நோட் எழுதி கொடுக்கணு திரும்ப அதை சைன் வைக் கணும் ரொம்ப ரொம்ப தலைவலி தான் சொல்லனு கஷ்டம் ஆனாலு பேரண்ட்ஸ் வந்து என்ன சொ சொல்றாங்கன்னா நீங்க புக் ஒர்க்குல வந்து ஸ்டார் போட்டு விடுங்க க அவ வந்து எங்க மிஸ் எனக்கு ஸ்டார் போடல ஆ
அப்படின்ற மைண்ட்லயே இருக்காங்களே தவிர்த்து இங்க இருபத்தாறு பேருக்கும் நீங்க பாக்கணும் அப்படின்றது அவுங்களுக்கு தெரியல
எனக்கு அது புரிய மாட்டேங்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு அப்படிங்கறது அவுங்களுக்கு தெரியமாட்டேக்கு நம்ம பாடமும் நடத்தணும் இந்த வேலையும் பாக்கணும் நா என்ன பண்ணுவேன்னா பாதி இத நான் ஹ கம்பு பையில வச்சு நா வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் ஏன்னா அங்க வச்சு திருத்த முடியாது எவ்ளோவுதான் திருத்தா டைம் வேணும் பாடம் நடத்தவா இந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கவா அதுக்கப்புறம் என் ஹெட் ஆபீஸ் ச இருப்பாங்கள அவுங்கள்ட்ட நா கேட்டேன் மிஸ் இப்படி சொல்றாங்க என்ன மிஸ் பண்ணே அப்படின் சொல்லிட்டு சேரி எடைல எடைல ஒர்க்கு பண்ணி விடுங்க அவுங்க ஆசைக்காக எல்லா நேர பண்ண வேண்டா ஏனா நமக்கு டைமிருக்காது அதுக்கு. ஏனா எல்லார் புக்கியு திருத்தணு வீ குட் போட் து ஸ்டார் வச்சி அதுக்கினுட்
ஏனா அதப் அத பாத்துதா பசங்க வந்து இன்னு கொஞ்ச நல்லாப் பண்றாங்க ஸ் சிஸ்டர் அதனாலதா வேற என்ன அந்த ஒரு என்கரேஜுன்ற ஒன்னு இருந்தா இப்பவோ நம்ம பொண்ணுங்க வந்து ஏதாவது ஒன்னுப் பண்ணிட்டு வந்து அம்மா அப்டின் காமிச்சாலே உம் சூப்பர்மா அப்டின் சொன்னாதா அவங்க மொகத்துலந் சிரிப்பே வருது என் சின்ன பொண்ணுலா அப்டிதா பண்றா ஏதாவது ஒன்னுப் பண்ணா ஏ சூப்பராச் செல்லோ செரி சூப்பர் சூப்பர் வெரி குட் அப்டின் சொன்னோனா அவுங்ளுக்கு அது ஒரு சந்தோஷோ அமைதியாருக்காங்க சத்தம் போடாம அப்ப நா என்ன பண்ணாலு நாலா வெரி குட் சூப்பர் அப்புன் சொல்லிட்டேருப்பே அப்பதா பேசாம இருப்பா அப்டின்னு
கெரேஜ் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த என்கரேஜ் இருந்துச்சுனா இன்னு நல்லா வருங்க ஆனா நானு சேரி பாக்குறதில்ல இப்ப டெய்லியுமே அது மாதிரி சேரி வீ குட் போட்டு அ ஸ்டாரும் போட்டு விட்டேரம் பிரச்சனயில்ல அப்டின் சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டுதா பண்றே என்னப் பண் சேரிங்க சிஸ்டர் நீங்க பாருங்க இந்த பைய அழுறா நா கூப்புடறே
ம்
வச்சுட்டுமா
ஓகே சிஸ்டர் ஆ சே சிஸ்டர் சே பாருங்க ம் பாய்